ஆ தெளிவா கேக்குது தொண நீ இப்ப வந்து நம்ம என்ன பத்தி பேஸ்லானா அது எப்டின இந்த டீ அடிக்க்ஷன் சொல்லுவாங்களே அந்த மாதிரி டீ காஃபி அந்த மாதிரி அடிக்க்ஷன்லா இருப்பாங்கள அந்த மாரி டி நீங்க எந்த மாதிரி டி அடிக்க்ஷன்
கண்டிப்பா தோழரே சொல் சொல்லணுனா நால்லா வந்து பாத்தீங்கனா செமையான ஃபுட்டி நாலா ஆ நா இவர்தா சாப்டணு இது சாப்பிட மாட்டே அப்டிங்கற மாரிலா கெடயாது நா வந்து எது கெடச்ச தாலுமே வந்துச்சு சாப்டுவே அப்டி வந்து இருக்கம் போது திருமணத்துக்கு முன் வரைக்கு நா அப்டிதா ஆ அதும் ஸ்வீட் இது ந ரொம்ப பிடிக்கு சில பேத்துக்கு காரம் பிடிக்கு சில பேத்துக்கு எனக்குப் பிடி இதுல வந்து நா வந்து இனிப்பு விரும்பி எனக்கு சாக்லேட் வந்து நீங்க ஒரு டைரி மில்க் சில்க் ஒரு நாளைக்கு வாங்கி குடுத்த கூட பெருசு வாங்கி குடுத்தா கூட அது ஒரு அர மணி நேரத்ல ஒரு மணி நேரத்ல கூடிய அதீத சக்தி என்கிட்ட இருக்கு அந்த அளவுக்கு ஒருத்தெகட்டாது அந்த அளவுக்கு நா வந்து சாப்டுவே அப்போ ஹெல்த் கான்சியஸ் இதெல்லா கெடயாது ஒரு நமக்கு என்ன தெரியு ஒரு இருபத்தி மூனு இரு ரெண்டு வயசுல என்ன தெரியு அதனால நாங்க சாப்டுவோ பெருசா இது கெடையாது அப்படி இருக்கும் போது நா சம்பாரிச் ச்சநாலு சரி நா சம்பாரக எங்க வீட்டுல வந்து என்னோட வ வருமானம் பெருசா எதிர்பார்க்க மாட்டாங்க அதனால நா எவ்வளோதா சம்பாிச்சாலு நா செலவு பண்றதுதா என்னோட இதுதா அப்ப நா வந்து சம்பாரிச்சே எங்க அம்மா குடுக்கணு அந்த மாரிலா இல்ல இறக்கியது தொல்ல பின்னாடி பயங்கரமா
ஆ ஆ ஆ இப்போக் ஆ இல்ல எறைக்குது பயங்கரமா எறைக்குது தோழரே கொஞ்சம் தள்ளி வந்து நின்னு பேசுங்க
இங்க
ஆ இப்போ ஒ ஓகே தோழரே அ அ அந்த மாதிரி இருக்கும் மோது சேவிங்ஸ் வண்டு என்னோட சம்பளமோ யாரு பெருசா எ பாக்க மாட்டாங்க அந்த மாரி சூழ்நலைல அப்பநம்ப செலவு பண்றதா இல்லைங்களா அப்ப வந்து நா என்னுடைய ஸ இஷ்டத்துக்கு என்ன வேணுமோ ஆசப்பட்டத வாங்கி சாப்பிடுறது பீஸாலா வந்து பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு வாட்டி நா வாங்கி சாப்பிடுவே அ அப்டி வாங்கி சாப்பிடுறதுக்குமே ரெண்டு மூணு பீஸா சாப்பிடுவே அந்தளவுக்கு ஒரு அளவு கணக்கு வந்து இருக்காது அந்தளவுக்கு வந்து சாப்பிட்டுருந்தே அதுக்கப்புறோ எனக்கு திருமணம் அப்போ கூட தெரியல திருமணத்துக்கு அப்புற வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கணவர் வந்து ரொம்ப ஹெல்த் கான்சியேசு சோ வந்துட்டு அவர் வந்து இப்போ ஃபுல்லா எல்லாத்துக்குமே ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு ஆ நா வந்து டீயு வந் பாத்தீங்கன்னா டீ வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து டீ குடுப்பே இரு சாயங்காலோ வந்து டீ குடுப்பே ரெண்டு நேரோ டீ குடிப்பே அம்மாவு அப்பாவு அப்டிதா அதனால வந்து நானு கூட இருக்கிறதுனால நம்ம குடுக்காம எப்டி சாப்பிடுவாங்க அதனால நம்மளு வந்து அந்த பழக்கத்த கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளா தொடர்ந்து டீ குடிச்சட்டு இருந்தது நான்கு ஆண்டுகளா டீ குடிச்சந்தது அந்த மாரி இதெல்லாமே இருந்தது அதுக்கப்புறோ சேரின்னு சொல்லிட்டு இப்ப சமீபத்துல இப்ப கணவர் வீட்டுக்கு வன்ததுக்கு அப்பற கணவர் இல்ல கொஞ்ச எல்லாருமே ஹெல்த் கான்ஷியஸ் பாலோ எதோ வாங்கமாட்டாங்க பால் டீ குடிக்கமாட்டாங்க அப்டியு குடிச்சா வர டீ வர டீ இல்ல சக்கர இருக்காது எல்லாரு டீயே எ கணவருக்கு வந்து பாத்திகனா டீ குடிக்கிற பழக்கமே கடையாது அந்தமாதிரி சோ அந்தமாதிரி இவர் குடிச்சா தான நம்ப குடி வாய்ப்பு கடைக்கு சோ இவரு குடிக்கிறது இல்ல அந்த மாரி இருக்கும் போது நமக்கு ஒரு ஆளுக்கு போட்டு நம்ம குடிச்சிட்டு அப்டி சொல்ட்டு நம்ப வந்து விட்ருறது அதனால எனக்கு எங்க நாலு மாசமா வந்து பாத்திகனா பெருசா னா எங்கியு டீ குடிக்கிறது இல்ல ஆனா எங்க அம்மா வீட்டுக்கு போன அப்டினா அங்க வந்து டீ குடிப்பே ஒரு வேல தா குடிப்பே காலைல மட்டு்தா குடிப்பே எ கனவரெல்லா அனுப்ச்சிவிட்டுட்டு அப்போ வந்து குடிப்பே குடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா தொட்டுக்கிறக்கு வரிக்கக எப்பவுமே எப்போவுமே பிஸ்கெட்டு வரிக்கி அந்த மாரி வச்சு வச்சு சாப்டுவோ நாங்க வந்து இந்த மாதிரி மலை பிரதேசம்லா போகும்போது ட்ரிப்பு மாரி போகும்போது நாங்க வந்து அந்த வரிக்கியெல்லா வாங்கிட்டு வர பழக்கம் வந்து இருக்கு எங்களுக்கு வறிக்கி வாங்கருக்கே வரிக்கி வரிக்கி தெரியுமா
வரிக்கி என்றா ரஸ்க்கு ரஸ்கா ஆ
ங்கிறது உங்களுக்கு பெருசா இருக்கு ரச்கு மாதிரி இருக்காது தட்டையா இருக்காது கொஞ்ச குண்டா ரவுண்டா இருக்கு
சரி ஓகே ஓகே சொல்லுங்க ஹ
வரைக்கி நீங்க சும்மா சமூக வலைதளங்கள தேட்நாளே கடைக்கு வரிக்கி அப்டின்டுனு அதுலயு வந்து இந்த மாதிரி வரிக்குகள் வந்து பாத்தீங்கன்னா செம்ம டேஸ்ட் ஆ இருக்கு டீ குள்ள வந்து நம முக்கி சாப்பிறதுக்கு அந்த மாதிரிதா நா வாங்கிட்டு வருவோ வாங்கிட்டு வந்து து வந்து சாப்பிடுறது ஒரு தனி சுவையனே வச்சுக்கோங்களே அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு பழக்கம் வந்து இருந்தது இப்ப வந்துட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது மட்டுந்தா அதுவு வந்து வெறு இரு மூணு நான்கள் மட்டுந்தா குடிப்பே குடிச்சிட்டு அதுக்கப்புறோ மறுபடியு எ கணவரு வீட்டுக்கு வந்தா நா வந்து குடுக்க மாட்டே வரைக்கு சாப்பிட மாட்டே அந்த மாரி இங்க எல்லாமே ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி தா சாப்பிட்ற பழக்கம் வந்து இருக்கு அப்புற எ கணவர் வந்து இப்ப டீக்கு பதிலா நமக்கு வந்து காலைல எப்போமே அதுக்கு அடிக்ட் ஆயிக்குவோ அப்டினு டீக்கு பதிலா ஏதோ ஒன்னு நம்ம குடிச்ச ஆகணு அப்டின்தா நமக்கு மைண்ட் செட் இருக்கு ஏனா பசிதாக முடியாது அந்த மாரி இருக்கும்போது என்னோட கணவர் வந்து ஹெல்தியா ஷனா என்ன குடுத்தாரு அப்படின்னா அந்த நடஸ் எல்லா இருக்கு பாத்தீங்களா பாதாம் ஆகட்டு பிஸ்தா ஆகட்டு அப்புற அதுக்கப்புறோ முந்திரி ஆகட்டு வால்நட் ஆகட்டு இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இரவு நாங்க ஊற வச்சருவோ சரிங்களா தண்ணி ஊத்தி அத்திப்பழோ அதுக்கப்புற பேரிச்சம்பழோ வால்நட்டு் ஹ இந்த மாரி நறைய நட்சுகள் இருக்கு திராச்ச கருப்புக திராச்சா எல்லாமே சேர்ந்து ஊற வச்சிருவோ இன்னு சிறு இந்த சூரியகாந்தி வெத அந்த இது எல்லாமே அது எல்லாமே வந்து போட்டு ஊற வெச்சுருவோ பம்கீன் சீடு அதெல்லாமே ஊற வெச்சுருவோ ஊற வெச்சுட்டு காலைல அந்த ஊற வெச்ச தண்ணியோட வந்து நம்ம மிக்ஸ் சில‌ அடுச்சா அதுல கொஞ்சோ பாலும் ஊத்தி காச்சுனப் பால் ஆர வெச்சு ஊத்தி அதுல வந்து கொஞ் தேன் வந்து ஊத்தி மில்க்ஷேக் மாரி நம்ம குடுச்சோ அப்டின்னா அதுவே கிட்டத்தட்ட ஒரு மண் நேரோ ரெண்டு மண் நேரோ நமக்கு வந்து பசி நல்லா தாங்குது நம்ம வந்து அ நம்ம வந்து போ பசி தாங்க முடியாமதா அந்த டீயு வரிக்கியுதா நம்ம சாப்புறோ அதுக்கு பதிலா இந்த மாரி ஒரு ஹெல்தியான ஆப்ஷனுக்கு நம்ம போயிட்டோ அப் டினா நல்லா இருக்கு இப்போ இந்த மாரி குடுச்சு இதே எங்க அம்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப எங்க அமாக்கு டீ குடிக்கிற பழக்கமு மறந்து டாங்க எங்க அம்மாவு வந்து பாத்தீங்கன்னா ரத்தமும் நல்லா அளவு கூடி இருக்கு ஃபஸ்டெல்லா வந்து எங்க அம்மாக்கு வெறும் எட்டு ஏழுந்தா ரத் த்தளவு இருக்கு ஆனா பெண்களுக்கு வந்து பதினொன்னு வந்து இருக்கணு இப்ப வந்து எங்க அம்மாவு இந்த மூணு மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா ரத்த அளவு வந்து ஏறிருக்கு பதினொன்னு வரைக்கும் ஏறிருக்கு அது மட்டு இல்லாம எனக்கும் வந்து கொஞ்சோ ஓரளவுக்கு ஏறிருக்கு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டு ஏறி இருக்கு ஏனா திருமணமான புதுசுல நம்ம அது இதுஸ் சாப்புடுவோ அங்கங்க இரு விருந்துக் போவோ அதனால ஒரு அளவுக்கு ஏறி இருக்கு இப்போ நா இப்போ நானுமே கொஞ்சோ ஹெல்த் கொஷின்ஸா வந்துட்ட எ லைஃப் ஸ்டெயிலு மாத்திருக்க ஏன்னா நம்ப இதுக்கு முன்னாடிக்கு இருந்த ஒரு சூழ்நெல வேற இப்போ வந்து ஒரு சூழ்நெல வறங்கும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு ஏத்த மாரி மாறிடுவோ இல்லைங்களா அந்த மாதிரி எ கணவர் என்ன சாப்புராரோ அந்த மாரி சாப்புர்றது இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா நேத்து இரவு வந்து பச்ச பயிறு ஊற வெச்சுட்ட அ இப்ப வந்து மொளக்கட்டி வெச்சுருக்கோ இன்னைக்கு சாயிங்காலங்கும் போது அந்த மம் இது வந்து ஒரு மொளச்சு வரு இல்லைங்களா அத வந்து ஒரு சாதாரணமா சாப்புறதும் சேரி சாலேட் பண்ணி சாப்புறதும் சேரி அ அதல்லா ஒடம்புக்கு நல்லது அந்த மாரி கொஞ்சோ சாப்டோ அப்டின்னா எங் கணவருக்கு தெரியாது இது சாப்டா கொஞ்சோ நல்லது அப்டின்னு அதனால அவர் கூட சேந்து நானு அப்டியே அத இதுன் சாப்டுக்கிட்டே எதோ உயிர் வாழ்ந்துட்ருக்கந் தோழரே நீங்க தோழரே
நா வந்து பயங்கரமான ட்ரீ பிரியரு தோழரே என் நா எங்க அப்பா வந்து சின்ன வயிசுல இருந்து டீ குடிப்பாரு அத பாத்து நம்ம வளந்ததுனால நம்மளுக்கும் டீ குடிக்குறது ரொம்போ புடுச்சு போயிருச்சு அது ஒரு கட்டத்துல எப்டின்னா ஒரு நாளைக் நாலஞ்சு டீ யாது குடிப்ப எங்க அப்பா அதுக்கு மேல குடிப்பாரு அந்த மாரி எப்பப் இப்பல்லா வந்து நம்மள் இப்ப எனக்கு பசிக்குதோ இல்ல போர் அடிக்கிதோ அது ஒரு பழக்கோ மாரி போர் அடுச்சா ஒரு டீ அப்டின்ற மாரி ஆ அது இல்லாம அதோட பிஸ் பிஸ்கெட் தொட்டு சாப்புறது வந்து ரொம்ப அதிகமான பழக்கமாக இருக்கு இப்போதைக்கு எனக்கு சின்ன வயிசுலேருந்து நா பிஸ்கெட் தொட்டு சாப்புற பழக்கோ இப்போ வரையு உடல இன்னு ஆனா வந்து ஹெல்த்கான்சியஸா வந்து பாத் பாத்தீங்ன்கனா டீ குடிக்கிறத நறையா பேர் சொல்றாங்க பிராக்டிகலா வந்து டீ குடிக்கிறது வந்து ஒடம்புக்கு நல்லது இல்ல வெள்ள முடி வரும் ஆரோகியதுக்கு கெடுதலு அப்டி இப்படின்னு சொல்றாங்க பட் அதெலாம் வந்து நெறைய பேர் குடிசுட்டுதானே இருகாங்க அப்டின்னு சொல்லிட்டு குடிப்போம் ஆரோகியதுக்கு கொஞ்சம் அப்பபந்து ப்ரூட்ஸ் வெஜிடேபுள்ஸ் அப்டி சாப்ட்டுஇருக்குற மாரி நீங்க சொன்னா மாரி ஸ்முதி அடி ச்சு சாப்ற மாரி காலைல அந்த மாரி காலேஜ்க்கு டைம் இல்ல நேர கலாந்து மோஸ்லி ஒரு பால் குடு த்தோ ஒரு ஆபிள் சாப்ட்டு போறதோ இல்லனா ஒரு ஸ்முதி சாப்ட்டு போறதோ அந்த மாரிதான் தோழர் பெரு ஒன்னும் இல்ல ல சொல்றதுக்கு அதான் அந்த டீ டீ அடிக்ஷன் வந்து அதிகமா இருகும் எங்க வீட்ல முகால்வாசி ஏனா வந்து மூணு வேல டீ குடிப்போம் சாப்டதுக்கு அப்புறோம் ஒரு தடவ காலையில அப்புறமா வந்து ஈவினிங் டைம்ல ஒரு தடவ அப்புறமா வந்து வெடியங் காலையில ஒரு தடவ அந்த மாரி மூணு தடவ டீ குடிப்போம் அதுதான் அதுதான் அத கொஞ்சம் மாத்திக்கணும் அதுதான் நேரம் காலம் வந்ததுனா அது கொஞ்சம் மாத்திலா ஏனா வந்து கொஞ்சம் இப்பதான் ஸ்டாடிங்ல வந்திருக்கு அது வந்து நெறைய எங்கள பாத்து நெறைய பேரு பழகமாருகாங்க டீ குடிக்கிறது சொல்லுங்க ஆனா நாங்க வந்து ஊருக்கு போவோம் எங்க ஊர்ல வந்து அங்க பசுமையா இருக்கும் அவுங்க வந்து எப்டினா காலையிலயே வந்து டீ டீலாம் கெடையாது அவுங்க வந்து வெள்ள சோறு அதாவது இதுன்னு சொல்லுவாங்க பழைய சோறு சொல்லுவாங்க அதைசாப்ட்டு வயல்வலிக்கு வேலைக்கு போவாங்க எங்க தாத்தாங்க பாட்டிலாம் அப்புறோம் வந்து நாங் ஊருக்கு போய்ட்டு ஒரு மாசம் ரெண்டு மாசம் அங்க இருப்போம் அங்க இருக்கும் போது வந்து நாங்க கண்டிப்பா காலையில எஞ்ச்சொனே டீ குடிப்போம் அப்புறமா வந்து சாயங்காலமா டீ குடிப்போம் ரெண்டு வேல டீ குடிக்கிறத பாத்து இவுங்க என் டீ குடிகிறாங்க அப்டினு சொல்லிட்டு ஒரு தடவ டேஸ்ட் பண்ணாரு எங்க தாத் எங்க தாத்தாக்கும் அது பழகமாயிரிச்சு நாங்களே பழக்கம் பண்ணி கொடுத்தோம் அந்த மாரி எங்கள பாத்தே பழக்கமானவங்க தான் எங்க தாத்தாவும் பாட்டியும் இப்போவரியும் அவுங்களும் டீ குடிச்சுட்டு தான் இருக் இப்ப நாங்களும் அந்த ஊர்ல இல்லனா கூட இப்ப வந்து அவுங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்குனு நனைகிறேன் ஏனா அவுங்களு இருந்து அ அ பியூர் மில்க் அவுங்களுக்கு பசுமாட்டு மில்க் வரும் இங்க வந்து பாக்கெட் மில்க் தான் நம்மளுக்கு ஆரோக்கியமா இருக்குமா இல்லையான்னு தெரியல ஆனா அவுங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்
ம் ஆமாங்க தோழர் பரவால்ல இப்போ வந்து இந்த டீ குடிக்கிற ஆளுங்க கூட வந்துட்டு யாரு இருந்தாலும் அவங்க உலுக்கி எடுதுருவோம் அது வந்து உலக உண்மை இப்ப வந்து பாத்தீங்கனா நாங்களே வந்து டீ என்ன தான் ஆடிக்கு அம்மாவாசைக்கி டீ குடிச்சாலுமே அப்பப்போ போய் இந்த மாரி மலை ஏறும் போது தான் வந்து நைட் நேரம் தான் மல ஏறுவோம் எப்பபோறதா இருந்தாலும் அப்போ வந்து நாங்க மழை மலை பிரதேசம் போறன்னா கண்டிப்பா டீ குடிக்காம போமாட்டோம் அப்ப என்ன பண்ணுவோம் டீ குடிக்காத என் கணவரையும் சேர்ந்து உள்ள இழுத்துவிட்டு நீங்களும் டீ குடிங்க நீங்களும் குடிங்கு சொல்லிட்டு அந்த பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு டீ குடிச்சட்டு நாங்க வந்து போவம்டீ குடிக்கும்போது சும்மாருக்கு மட்டும் தா அந்த முதல் குடிய முதல் வாய் வந்து குடிக்கிறதுக்கு முன்னாடி மூணு பேரும் அந்த டீ கப்ப வச்சு போட்டோ எடுக்கிறது இந்த மாரி வேல பண்ணி அந்த போட்டோவ நான் தான் எடுக்க சொல்லுவேன் எடுத் எடுக்கணும் சொல்லிட்டாரு செக்பண்ணுவ எங்க அம்மா கூட சொல்லுவாங்க உனக்கு ஒரு வேல இல்லன்னு ஆனா என் கணவர் என் பேச்ச தட்ட மாட்டாரு கொண்டான் சொல்ட்டு என் போன்ல போட்டோ எடுப்பாரு
ஹ
எனக்கு ஸ்டேட்டஸ் போட்டாதான் எனக்கு ஒரு நிம்மதி அந்த மாதிரி அப்ப தான் வந்து அந்த ட்ரிப் ஸ்டார்டக கீழே வரும் இல்லன்னா என்னடா இது டீக்கு ஃபேமஸான எடத்துக்கு போயிட்டு ஒரு டீய குடிக்கலனா எப்புட்றா அப்டின்னு அப்படின்னு அப்டின்னா அப்புறம் போயிட்டு டீயும் குடிச்சுட்டு டீதூளும் வாங்கிட்டு கெ அந்த மாரி வருவோம் அப்பதான் இந்த டிரிப்பே கம்ப்ளீட் ஆன மாரி ஒரு இது இல்ல ஏன்னா ரொம்ப சிரமம்
ஆம்மா கண்டிப்பா வந்து நம்ம இருக்குற இடத்துலயே வந்து டீ குடிக்கணும் டீக்கே பேமஸ்சான இடத்துல போய் டீ குடிக்கலனா எப்படி கொஞ்சோ இதுவா இருக்குல்ல அதே கூச்சு நா அந்த இடமே கொச்சி கொண்டற மாரி நமளுக்கே தோணு அதனாலயே டீ குடிக்கபோனாங் கண்டிப்பா தோழரு நீ சொன்னது சரிதா
ல்லா அனுபவனே சொல்லலா ஆனா என்ன நம்ப கூட நல்லா இருக்கிறவங்லியு சே த்து நமக்கு எடுக்கனு கொஞ்ச கூட நம்ம கில்டி ஃபிலிங்கால்லா இருக்காது சேரி அவங்களுக்கு நல்லா இருக்குன்னு குடிக்கிறாங்க அப்பிடின்னு சொல்லிட்டுவுட்டுருவோ இல்லைங்களா
அதனால அது கொஞ்சோ மாத்தணு தோழரே மாத் த்தனா ஆரோக்கியமா இருக்கு தோழ்ரே த அதா ஓ காலம் நேரம் கூடிய வந்தா அத கொஞ்சம் மாத்திட்டு பிரோச ஆரோக்கியமா இருக்க ட்ரை பண்ணலா இப்ப வந்து டைட்ல்லா நீங்க சொன்ன மாதிரி டைட்ல்லா என்னா லீவ் எடுக்க முடியாது நானு ஒரு ஃபுட்டிதா சொல்ல போனா ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவே சாக்லேட்ஸ்ல்லா வந்து என்ன பண்ணுவன்னனா எங்க வீட்டல காசு குடுத்துட்டு போயிடுவாங்க லீவ் டைம்ல்லா அந்த காசுக்கு மொத்தமா சாக் லேட்டு எடுத்துட்டு வந்து ஃபிரிட்ஜல வெச்ட்டு காரூன்ஸ் பாத்துட்டு உக்கார்னு ஒரு ஒரு சாக்லேட் ட்டா சாப்புட்டு காலி பண்ட்டு திருப்பி போயிட்டு சாயங்காலம் போயிட்டு ரீஃபில் பண்ணிட்டு திருப்பி வா அப்பிடியே உக்கானு அது ஒரு எனக்கு ஒரு பழக்க மாரி சாப்புட்டுக்கிட்டே டிவி பாக்கறது சாக்லேட்ஸ் தா நெறைய வாங்கிப்பே பிஸ்கேட் ச்சி சாக்லேட்ஸ் எது ஸ்வீட்டா இருந்தா தா புடிக்கு காரமாந்தா புடிக்காது சுத்தமா அந்த மாரி ஸ்வீட் ஐட்டம்ஸ் தா சாப் தோழரே அதுதா தோழ
கண்டிப்பா தோழரே சரி இ இன்னொருவாட்டி வாய்ப்பு கெடைச்சா கண்டிப்பா பேசலாங்க நன்றிங்க தோழரே ம்
உமா